ஹலோ
ம் ஹலோ
ஹலோவா ஆ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே கொஞ்சோ சத்தமா பேசுறிங்களா
ம் இப்ப கேக்குதா
ஆ
ஆ சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க
சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு டி வி பாத்துட்ருக்கே
ம் சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு
ஆ வாய்ஸ் கொஞ்சோ வாய்ஸ் கொஞ்சோ சத்தமா பேசுங்க ஒழுங்கா கிளியரா கேக்கல
ஆ நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சுங்க
சேரி சேரி ம் என்ன இது தோசை சாம்பார்
ஆ ஆ ஆ ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க
ம் ம் ஆமா ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஆ
நீங்க என்ன சமையல்
ம் நா இன்னக்கு வந்து முட்ட கொழம்பு
முட்டை ம் ம் தோசைங்களா
இல்ல இல்ல சாப்பாடு தா நாங்க வந்து அவ்ளோ இங்க தோசைல்ல யாரு அவ்ளோக்கா சாப்ட மாட்டோ
ஆ சர் சர் சரி ம் ம்
என்னைக்காச்சு ஒரு நாள்தா
ஓ ஓ ம் ம்
நல்லா சமைப்பீங்களா
ம் ஏதோ ஒருளவு தா தெரியு ரொம்பல்லா தெரியாது நான்வெஜ் அவ்ளோக்கா தெரியலம்பே
சேர் ஜாய்ன் ஃபேம்லியா
ம் ஆமா ஜாய்ன் தா ம் நீங்க நல்லா சமைப்பீங்களா
ம் ஏதோ ஒரு நாளைக்கு நானு அம்மா இல்லன்னா சமைப்பங்க
ம் மேரேஜா மேரீடு
இல் இல்லல்ல நா காலேஜு
காலேஜ் சர் சரி ம் ம் சேரி சேரிங்க
ஆ
ம்
இப்ப வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
ம் எல்லாமே டி வி தா பாத்துட்ருக்கோ நாடக இருக்குது ம் ஆமா விஜய் டி வி நீங் நீங்க பாப்பீங்ளா விஜய்
நா வந்து இப்பலா ப சீரியல் பாக்கறதில்ல முன்ன டுவெல்த் போன் கைல கெடைக்கிறவரியு சீரியல் தா இப்போ வந்து ஃபோன் ருக்கவு அதலா கண்டுக்கர்துல அம்மா பாத்துட்ருப்பாங்க சீரியல்லலா நல்லா பாப்ப நா ஜி தமிழ் தா பாப்ப
ஓ செர் சரி நா
ம்
என்ன செய்முற
அப்றோ ஏதாச்சு இன்னிக் எப்டி நாள் போணுச்சி
ம் இன்னைக்கா நல்லாதா பேபி இருக்கு இப்பதா டூ இயர்ஸ் நாளகே அதனால தெரியாது நேரம் போறதே தெரியாது அவ வெளாடிட்டே இருக்கு
ம்
அவள பாக்கணு சாப்பாடு ஆய்ச்சி குளிக்க வெக்கிணு இதுலே இப்டி நேரம் போகுது டைம் போயிடுது பாத்துக்கிறதுலே ம்
ஒரு ஒரு பொண்ணு தானா
ஆமா இப்பதா ஒரு பொண்ணுதா இப்பதா ரெண்டு வர்ஷ் ரெண்டு ஆகுது ம் ம்
அப்போ ஏதாச்சு ஸ்பெஷலானடேனா என்ன சொல்லுவீங்க
ஸ்பெஷலான டேனா அப்டினு எதுவு இல்ல என்ன ஸ்பெஷலான் டேனா என்ன அம்மா வீட்டுக் போறதா அதுதா ஜாலி ஆ ஆமா
எந்த வேலயு செய்ய தேவல்ல
வேல செய்வோ இர்ந்தாலு ஃப்ரீடம் இருக்குல ஃப்ரீடம்
கண்டிப்பா
உங்கருக்கிற மாரி இருக்காது
ஆ ஆ அப்டிதா
நம்ம நல்லதுக் கால் பகல்ல நல்லா தூங்லா
ம் மம்மா பாப்பா பாப்பா முழ்ச்சிருந்தா கூட அது அம்மாட்ட
ஆமா என்ன எங்க சொல்ற எங்க அம்மாட்ட இருக்க மாட்டா அவ கம்முன்ருந்துப்பா அங்க தம்பிங்லா இருக்காங்க நம்ம வெளாடிட்டு கம்முனு இருந்துப்பா நமக்கு ரெஸ்ட்டு வருல்ல
ஆ ஆமா கண்டிப்பா
நீங்க உங்க ஃபேம்லி
இங்க வந்து அம்மா அப்பா அண்ண நானு
ஆ செரி
ம் அண்ண காலேஜ் முடிச்டா இப்பதா நா செகெண்ட் இயர் பேயிட்ருக்கே
ஓ சேர் செரிங்க உங்ளுக்லா லைஃப் எப்டி போகுது காலேஜுலேஃப்
அது வந்து சொல்ற அளவுக்கு இல்லைங்க
ம்
ஏதோ போது சொல்ற அளவுக்கு இல்ல ஏதோ போகது
ஸ்கூல் லைஃப் மாறி வராது
கண்டிப்பா எனக்கு வந்தூ ஸ்கூல் லைப் கண்டிப்பா ஸ்கூல் லைஃப் மாறி காலேஜ் லை அமையல ஸ்கூல்ல வந் வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்தோ என்னதா அதுல நம்ம படிச்சுக்கிட்டே இரு இப்போ காலேஜின்னா படிக்கவே தேவல்ல
ம் ஆமா அத கண்டுக் மாட்டாங்க
சிதா ஆகணு ஆனா நாங்க என்னாதா படிச்சிட்ருந்தாலு மே ஸ்கூல் லைப் அது தனிதா எனக்கு தெரிஞ்சி அங்க கேங்கா இருந்துட்டு இங்க கொஞ்சோ தனியா இருக்க மாறி ஃபீழாது இ
இதுதானா அங்க நாங்க அஞ்சு பேரு ஆறு பேருக் மேலருப்போ
ஓ
அதனால வந்து எனக்கி காலேஜ்ல ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தா ரொம்ப க்ளோஸுனா அதுனால எனக்கு வந்து செட் ஆகல அப்டின்ற மாரி ஓகே அப்டியே இருந்து பழகிட்டோல
ஆமா
இப்போ இங்க ஒரு வருஷோ இப்டி பழகவு ஒரு மாதிரியா இருக்கு ஏனா நாங்க ஒரு வருஷோ காலேஜு ஒழுங்காவே போகவே மாட்டோ காலேஜு கொஞ்ச நாள் தா வப் பாங்க அதுக்கப்றொ ஸ்டெடி லீவுனு விட்ருவாங்க
ஐயோ அப்பிடியா ஆஹ் இந்த மாகு வேற
ஆமா நெறைய லீவ் கெடைக்கு எங்க காலேஜிலலா
மாம் அப்றொ எப்டி
லதா இருக்கலா ஜாலியா ஆனா ஃப்ரெண்ட்ஸ் மட்டு கொஞ்சோ
நெஜந்தா உம் காலேஜினாலே அப்டிதா காலேஜி முடிக்கிற வரைக்கூ ஆஹ் காலேஜி முடிக்கிற வரைக்கு பேசுவாங்க அதுக்கப்பறோ நா யாரோ அப்டி நம்ம
மே சேரிங்க நம்ம அந்த மெமரீஸ நெனைச்சி நம்ம சந்தோஷ்மாய் அன்னைக்கி நல்லா சந்தோஷ காரணமே அப்டின் அந்த நாட்கள நம்ம சந்தோஷமா நெனைச்சீ ஃபீல் பண்ணிக்க வேண்டிதா ஆனா வந்து அவங்களுமே க ஸ்கூல் விட்டு பொயிட்டாங்கனா கண்டுக்க மாட்டாங்க இ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பிட்லா சொல்லுவாங்க காலேஜ் ஃபிரண்ட்ஸ் கூட நம்ம கூட கடைசி வரைக் வருவாங்க ஆனா ஸ்கூல் ஃபிரண்ட்ஸ் வர மாட்டாங்க அப்டீன் கண்டிப் பா அதுதா உண்ம இவங்க கூட நம்ளோட இதுக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எதுக்காச்சு வருவாங்க ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லா எவ்வளோ ஆமா டிஸ்டன்ஸ் அதெல்லா கேப் விட்டு பொயிருமுல அவுங்கவுங்க அவங்க ஒர்க்க பாக்க பொயிருவாங்க இப்பயுமே அப்டிதா இருக்கு இந்த ஒரு வருஷத்துலயே அதுவு நாங்க லீவி ட்ட கொஞ்ச நாள்லயே நா தெரிஞ்சுகிட்டே என்னோட ஃப்ரெண்ட்ஸி என்னோட சுட்டு வட்டார்த்லயே இருப்பாங்களா
ஆமா
அதுலயே தெரிஞ்சுக்கிட்டே யாரு எப்பிடி அப்டின்ட்டு என்னா அன்னைக்கு சந்தோஷம்மா இருந்த ஒரு இதுதா உம்மா மித்தபடில்லா பிரண்ட்ஸுகள் ரொம்ப நல்ல பிரரெண்ட்ஸ் தா இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்டானா இப்போ ஒருத்தி மட்டு க்ளோஸாருக்கா
ம் மாரு
மித்தவுலகஎல்லா தாக்கிட்டாங்க
ம் அவ்ளவா எல்லார்க்க வரமாட்டாய்ங்க நல்லா இங்க எங்களுக்கு ப்ரெண்டு் கிடைச்சதுங்க லைஃப்லே அ அப்டே பொய்டு
அவ ஆனா நல்ல ஃப்ரென்டு அப்பயுமே செலி ஸ்கூலருக்கும்மோதே அப்புடி பாத்துப்பா நா ஒன்னு அழ் ஏக் நா ஒன்னு அழுதண்ணா போது அழுதுருவா நா கூட அப்பில்லா இருக்க மாட்டே அவ சொல்லுவா அழுவாத அப்டின் சொல்லி நீ அழுதா எனக்கு க கஷ்டமாஇர்க் அழாத அப்டின் சொல்லுவா
ஓ செரி இப் இப்போ ஒண்ணாவே காலேஜு படிக்கிறீங்களா இல்ல தனித்தனி
இல்ல காலேஜ் தனி தனியா போயாச் இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி வீட் டுக் வந்திருந்தா கடைக்ஒ பொயிட்டு வீட் டுக்கலா வன்ட்டு கோன் வச்சுட்டா
ம்
அவ வீட்ல போய் விட்டுட்டு வந்தே.
ஓ செர் செரிங்க
பக்கத்துலே தா எல்லாரு
ஓ ஊர்எல்லா ஒரேஇதான
ம் ஆம்மா ஒரே ஊர் தா
ம்
அதனாலூ ஆனா வந்து அவஒருத்தி மட்டு பேசுவா மிச்ச ரெண்டு பேரு வந்து வெளியில காலேஜ் படிக்கிறலுங்க அவுளுவ வந்து ஃபோன் பண்ணி கூட மெசேஜ் பண்ணி கூட பேச மாட்டாள்ளுவ என்ன பண்ற நம்ம ஃபோன் பண்ணம்னா எங்கடி வெறும் ஒர்க்காருக்கு அப்படிம்பா எப்டி இருவத்தி நாலு மணி நேரமு ஒர்க்கா இருப்பாங்க.
ம் சொல்லுவாங்க டைமே
ஆவா நா ஒரு ரெண்டு வாட்டி பண்ணே, மெசேஜ் பண்ணே அவுங்க அந்து நம்ம பேசி பேசுற மார்ருந்துச்சு அதனால செரியா ஆம்மா நம்ம ஏ பேசிக்கிட்டு அப்டின்ட்டு நானு பேசற்து நிர்திட்ட அவுங்களும் ஒரு வார்த்த கூட மெசேஜ் பண்ண மாட்டாங்க ஒரு நாளு
ம் அப்டிதா நானே அப்டிதா அவ இங்கமெசேஜ் பண்ண மாட். நா பண்ணா ரிப்ளே பண்ணுவா அவ்ளதா
அ அதுக்கு ஒரு ரெண்டு வாட்டி பாட் இப்போ பன்நம்ம பண் பண்ணுறதுல ஒன்னு கொறஞ்சிற மாட்டோ இப்போ நம்ம ஒரு பத்து வாட்டி பண்றோன்னா அவுங்க ஒரு ரெண்டு வாட்டியாச்சு மெசேஜ் பண்ணுல்ல.
ஆம்மா நம்ம எதிர்பாக்குறோ பண்றோ. வலி என்ன வலி நா பே பண்ற மாரி
அதனால அப்டியே பட்டெங்கிட்ட நம்ம பேசி என்னா வரப்போது
ம் ம்
பேசுறதே இல்ல வந்தா அம்மா வெளியே உட்காந்து அம்மா அப்பாவு வெளிய உட்காந்து வந்து இருந்தாங்கான்னா பாப்பாங்க பாத்து எப்பயா வந்த கேட்ப அப்ப அம்மா கூப்ட்டு பேரு வந்திருக்கு நச்சு வந்திருக்கு அப்டின்னு சொல்லி அப்ப பேசுனாதா அவ்ளதா அந்த ஒரு நாள் அதுக்கப்பற எத்தன நாள் ஊர்ல இருந்தாலு அவ பேசாம அவ வேலய பாப்ப நா வேலய பார்ப்ப இத்தனைக்கும் தெரு கணக்குதா இந்தாண்ட தெரு அந்தாண்ட தெருங்கிற மாதிரி ஆ அந்த மாதிரி
இந்த மாதிரி இப்ப எல்லா இப்டிதாங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுமே சரி காலேஜ் ஃப்ரண்டுமே சரி அப்டிதா இருக்காங்க.
அதா
யாரோ ஒருத்தர் இருக்க பேஜ எனக்குலா அப்டிலா இல்ல பேசுவாங்க மசேஜ் பண்ணோ நானே நானே போய் மெசேஜ் பண்ணுவ சேரி எப்டி இருக்காங்க. அவ்ளவுதா மறுபடில்லா அவளுங்கள்ளா பண்ணு அவங்கல்லா பண்ண மாட்டாங்க எனக்கு என்னன்னு புது ஃப்ரெண்டு பேசுன்னு அப்டின்னு நா நினைப்ப
ம்
அவளுகள்ளா அப்டி இல்ல கேட்ட எனக்கு ஒர்க் இருக்கு கொழந்த இருக்கு சொல்லி
அதேதா
நம்மளுக்கும் தா இருக்கு நம்ம பண்ணுலயா
அதா நம்ம நம்ம என்ன வெட்டியா இருக்
நம்ம என்ன வெட்டியா இருக்கோமா சரி ஏதோ ஃப்ரெண்டுட்டு பேச ஆறுதல்லா இருக்கும் பழய இதெல்லா ச்சு பழய இதெல்லா ஞாபக வச்சு பண்லா பேசலா ஜாலிய இரு சிரிப்போ அவுலதா
அவ்வளதா சரிங்க நமக்கன்னா நேர இருக்குது நம்ம நம்ம அடுத்த அழைப்பின் இத பத்தி தொடர்ந்து பேசலா
ஒரு கால் வருது நா அப்பர பண்ணுட்டுங்களா
ம்
ம் சரி